ஹலோ ஹலோ ஒன்னுமே கேட்க மாட்டது ஹலோ ஹலோ கேக்துங்களா ஹலோ ஹலோ கேக் கமாட்டுது கேக்குதா இப்ப கேக்குதா
விட்டு விட்டு கேக்குது டவர் இருக்கற இடத்துல வாங்க நீங்க
இல்ல எனக் டவர் இருக்கு நா ஒய்ஃவை கனெட் பண்ணியிருக்கே
நானுமே ஒய்ஃபை தா கனெட் பண்ணிருக்கே ப்ரோ ஆனா எனக்கு கேட்க மாட்டது நீங்க பேசுதா கேட்க மாட்டது நா பேசுது உங்க
வைஃபை திரும்ப டிஸ்கனட் ஆ
ஓக்கே மறுபடி பாய செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கானு கேக்குதாப்பா ஹலோ
ஆ இப்ப கேக்குதாக்கா
ஆஹ் கேக்குதுப்பா
ஆஹ் சொல்லு நா இப்போ சென்னையில இருக்கேங்கா ஆனா சொந்த ஊரு திருச்சி
அப்படிங்களா ஆஹ் சரி சரிப்பா உம் நா விழுப்புரம்
அதா பா பேசுற எல்லாரு இன்னு விழுப்புரோ ன்றாங்க இல்ல கடலூர் கடலூருங்கறாங்க
அப்படிங்களா
நறைய நறை ர் விழுப்புரோ கடலூர் தா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க
ஓகே ஓகேப்பா நீ என்ன பண்றீங்க படிக்கிறியா இல்ல மேரேஜ் ஆயிடுச்சா
இன்ஜினியரிங் தாங்க படிக்கிற ஃபைனல் இயர்
என்ன டிபார்ட்மெண்ட ஏ இல்லடா ஃப்ர்ஸ்ட் கேக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு நா யாரோ பெரியவங்க தா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டோ சேரி விடு இதுக்கப்ரோ அப்ப பெரியவங்க பேசனா நம்ம கொஞ்சோ பேச முடியாதுல ஒரு சின்ன பசங்கனா நம் பேச் திலான்
ஆஹ் ஆஹ் ஹ்
ஓகே ஓகே ஓகேப்பா நல்லா படி
ஆஹ் கண்டிப்ப அக்க பைனல் இயரு கா
அப்பரம் என்னப்பா முடிச்சுட்டு வேல தா ஜாப் தா
ஆமா போ வேண்டியதா இப்பதா த இப்பதா தேர்டியர் முடிச் தேடியர் வர இன்னொ ஒரு வருஷத்துக்கு ஏ அதுக் ப்ரஷர் பன்றீங்க என்னைய ஆம்
மேரேஜ்ல்லா பொறுமியா பண்ணிக்கோ ஒன்னு மேரேஜ் பண்ட்டா தல தோ டோட்டல் காலி பொண்ணுங்கள சொல்ல போனா நாங்களா டொன்ட்டலா காலி
உம்
அத ஏ கேக்குற கல்யாணம் பண்ணிட்டு நாங்க பட்ர பாடு எங்குளுக்குதா தெரியு சாமி
போ நா க்ளோஸா நெறையப்பேத் பாத்துருக்கேனே எங்க அக்காலா ஃபீல் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ட்டு
ஆமாண்டா பசங்களா என்ன தெரியுமா சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணது க்கப்புறம் வந்து ஆஹ் எப்டி சொல்ரது பொண்ணுங்கள வந்து அடிமப்படுத் ஆரம்பிச்டாங்க அவங்க வேலைக்கு போ கூடாது எங்களோட சுச்சுவேஷன் அப்படி ஆயி போதுடா கொல்யாணம் பண்றாங்களா கொழந்த பெக்குரோமா அத பாத்துக்கரமா உங்குளுக்கு வருஷம் முஞ்சு போது அதுக்கப்புறோ எங்களுக் வேலையு எடுக்க மாட்ராங்க யாரு படிச்சிருந்தாலுமே இப்ப நா படிச்சுதா இருக்கே பட் என்ன வேலைக்கு எனக்கு கொழந்த ரெண்டு பசங்க இருக்காங்கப்பா ஒரு பையன் பெரிய பையன் படிக்கிறா சின்ன பையன் ரெண்டு வயசு பையன் தா அவன வுட்டு என்னால வேலைக்கும் போமுல்ல எனக்கு வேலைக்கு போனுன் ரொம் ரொம்ப ஆச எங்க வீட்டுக்கார் வந்து இப்ப பையன் எப்டி போவ ஃபேமிலி உள்ள என்ட்ராயிரோல பையன விட்டு நீ எப்படி போவ அப்டின் சொல்லிராரு என்ன பண் அது வேற வழியே இல்லாம இருக்றோ இப்ப அவன முடிச்சுட்டு நா போறதுக்குள்ள நா நா படிச்சு முடிச்சே வந்து நா டூ தவுசண்ட் செவன்ட்டீன்ல சௌண்டு ஆயா, கிட்டதட்ட பத்து வருஹோ ஆய தே
ஆமா
ஆஹ் அப்ப ஒர்க் பண்ண ரெண்டு வருஷ ஒர்க் பண்ண அதுக்கப்ரோ மேரேஜ் பண்ற அங்க ந மேரேஜ் ஆய் இப்ப ஆறு வருஷ ஆய்ச்சு என்ன நா எல்லாமே எனக்கு மா ஒன்னு பூச்சு வாஷ் அவுட்டா நானு இப்பவே நா வேலைகு இனிமே எவனு எடுக்கமாட்டா இத்தன வருச நீ என்ன பண்ண ஃப்ஷர் அதா அவ தேடுவா இப்ப ஃப்ரெஷரா யார் பட்ச்சி முட்ச்சிடவங்களா அவுங்களே தேடி அவன் வேலய பாத்துப்பா இவ்ள வருஷ நீங்க என்ன பண்ணீங்க அப்டின்னு இந்த மாரி ச்சி மேரெஜ் ஆயிருச்சிலயா கொஞ்சோ யோசி ப்பாங்க ஏஜ் யோசிப்பாங்க எல்லாத்தியு யோசி விவாம்பா
நீங்க என்னக்கா படிச்சிங்க
நா பி எஸ் சி கம்ப்யூசைன் தா படிச்ச
பி எஸ் சி கம்யூட்ர்சைன்ஸா சூப்பர்கா அப் இப்ப நீங்க ஐ டி ஃபீல்டுலலா சூப்பரா போலாமல்லக்கா உங்ளுக்கு
ஏய் நா இன்ஞ்னியரிங் முடிச்சிருந்தனா ஐ டி கம்யூட்டர்சைன்ஸ் எங்கடா ஐ டி
அக்கா ஏங்க ஏ இப்பலா க கம்யூட்டர்சைன்ஸ் படிச்சிருக்கானுங்க எதோ புரோகிராம் நாலேஜ் கத்துக்கரானுங்க அப்டியே ஐ
ப்ரோக்ராம் அவுங்களா கத்துக்கறாங்க என்ன எங்க அப்பா அதெல்லா இது பண்ணாரு அதான்டா நா முடிச்சு இத்தன வருஷ ஆயிறுத்து எனக்கு எல்லாமே மறந் து போச்சு உண்மிய சொன்னா அதா உண்ம ஹலோ அதுதான்டா அப்டியா
ஃபோன் பண்ணுவா எனக்கு ஒருமண் நேர பேசுவா அதாவ்து அவ அவனு தனியாதா இருப்பா நானு தனியாதா இருப்பனா டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவா இப்ப நா கால் பேசிட்ருக்கேங்கவு ஃபோன் பண்ட்டே இருந்தா நா ஃபோன் கட் பண்ணி கட் பண்ணி உட் ட ஒடனே வந்து எ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கிறா அவ என்ன பண்றா ஏ ஃபோன் எடுக்க மாட்றான்ட்டு பொண்டாட்டி கூட இப்புல்லா பண்ணாதுக்கா ஆனா இவ பண்றாங்க்கா
ஏ நண்பன்டா இந்த மாரி நண்பன்லா கெடைக்க குடுத்து வெச்சிருக்கனுன்டா அவன்லா லைஃப்ல மிஸ் பண்ணுவே கூடாது
அதா கண்டிப்பா நா மிஸ் பண்ண மாட்டே
இல்ல எந்த ரி நீ ஒனக்கு மேரேஜ் ஆனு செரி அவுங்குளுக்கு மேரேஜ் ஆனனு செரி லைஃப் எண்டு வரிக்கு அவுங்குள கூட வெச்
நா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்ல இரு ந்து நாங்க ஒன்னாதா இருக்கோ
அப்டியா பரவால்லயே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்ல இருந்து ஒன்ன ஒன்னா இருக் கீங்க பரவா இல்லடா ஒரு மண்நேரோ என்னடா பேசுவிங்க
அக்கா ஒரு மண் நேர்ம்லா கம்மிக்கா
கல்யாண் ஆவர்துக் முன்னாடி வெரிக்கு அந்த இன் என் மென் பீரியட் வருதுர்ல்ல என்கேஜ்மென் நடக்குதா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தா என்கேஜ்மென் நடக்குதா அதுகப் த்ரீ மந்துடா செம்மையா போவோ என் வீட்டுக்காரு ஃபோன வைக்காதன் வான் நைட்டு ஃபுல்லா ஃபோன் பேஸ்வா நைட்டு இந்த டைமு நா ஃபோன் எடுத்துனா விடிக்காத்தாதா ஃபோனே ப்ப இப்போ ஃபோன் பண்ணா ஏ ஃபோன் பண்றன்றாங்க ன்னா பண்றது ஒன்னு பண்ண முடி அது தாண்டா எங்க லைப்ஃபு ஆனா நீங்கெலா அப்புடி இருந்துராதீங்கடா எல்லா டைமு ஒரே மாரி நானையு அவுங்குளு மனைவி தானா அவுங்குளுக்குள்ளுயு நறைய இது இருக்குல்ல எக்ஸ்பெக்டேஷன் எல்லா நெறையா இருக்கும்டா அதெல்லா நம்ம நெனைச்சின் தா வருவோ ஆனா அங்க நட ரியாலிட்டி வேற மாயி இருக்கும் நா ஒனக்கு ஃப்ரீ அட்வைஸ் குடுக்கனா நீ அப்டி இருந்துராத ஏனா பொண்ணுங்க வந்து பாவம் சொண்டபடி வந்தா அவங்கள வந்து நம்ம அவங்க நம்மள நம்பி வராங்க இல்லையா அவங்களு நம்மளாலா எ எப்பயு இப்ப குடுக்குறது அப்பயு குடுங்க
ஆ ஒரே நிமிஷம் அப் அப்டியே நீங்க அப்டியே இருங்க அது மட்டு ஆ சொல்றா என்னடாச்சு ஆ சொல்லுங்கக்கா
அது தாண்டா அந்த மாரி நீங்க இருக்காம இருடா நல்லாய எப்டி சொல்றது நல்லா பாத்துக்கோ வரங்களே என்ன பொறுத்தளவு அதான் என் என்னோட சுச்சுவேஷனு அப்டி இருக்குது எங்க வீட்டுக்கார் இப்பலா ஃபோன் பண்ண வச்சுக்கையா எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ற ஏனா நாங்க வீட்டுல தனியா தான இருக் ஆ நா எதுவும் பெருசா பண்றே சாப்டியா என்ன பண்றீங்க அவ்வளோ தா அதுக்கே வந்து அவர் வந்து ஐ டி ஃபீல ஒர்க் பண்றாரா நா வந்து வேலையாருக்கேன் நா வந்து வேலையாருக்கேன் நா வந்து வேலையாருக்கறேன் இதையே சொல்லி சாவடிப்பாரு அப் இப்பல்லா வேலையாவே இல்லையா அப்ப கொரோனா டைம் நா வேலையா இல்ல ஷின் கொரோனா மேரேஜ்ரா அந்த கொழுந்தன் என் கல்யாணம் எல்லா ரொம்ப சிம்பிளா நடந்துது ராடே ரொம்ப சிம்பிள் ஆமா அவ்வளோ சிம்பிள் எவ்வளோ கனவு கண்டனு எல்லா ம நா புச்ச அவ்ளோவ் சிம் இப்ப தா நடந்துச்சு எல்லா முடிஞ்சுது எல் எல்லாம் போச்சு அந்த இதுவு ஏதோ வந்து ஓடி கடன் பணுவாங்க தோரா
ஆமா
ஏதாவது கொரோனா ஸங்க எனக்கு அப்புலாம் ரொம்ப வந்து இதா இருந்தது எனங்கேஜ்மெண்டே கொரோனா தான் நாளைக்கு எனக்கு எனங்கேஜ்மெண்ட் இன்க்கு நூத்தி நாற்பது அடையன்டா ஏந்தெல்லாம் சாம குடும்மாடா ஆமாடா எங்கேஸ்மென்ட் அப்படிதா நடந்தது டோட்டலி எ ஹஸ்பெ்டுக்கு செலவே இல்லாமே நான் வந்துட்டு அவ்வளதான் ஆ
ஆஹ் இப்ப நல்லது தானே ஆனா இப்பாம் கல்யாணத்துக்கே பதி இருபது லட்சம் முப்பது
ஆமாடா நான் பத்து அப்பப்ப நான் தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு பத்து சேவ் பண்ணிக்கோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து பத்து லட்சம் கு வந்து தேவைப்பட்ருக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு லட்சமாது தேவப்பட்ருக்குண்டா
கண்டிப்பா ரொம்ப பெஸ்ட்டு அது என்ன கூகுள் மீட்ல வச்சுக்கட்டு அது கல்யாணம் கூகுள் மீட்ல வேற வச்சாங்க கூகுள் மீட்ல ஆன் பண்ணி விட்டு கல்யாண நடந்துச்சு எல்லா வீடியோ கால்ல பாத்துட்டு போய் ஜி பே ல வச்சுட்டு இருந்தாங்க
ஆமாண்டா என்ன கால இப்போ ட்ரெண்டிங் ஆயி போச்சு எல்லா மாறி போச்சு என்ன பண்றது
அதான் நுங்ளுக்கு கல்யாண ஆயி என்ஜேஜ் பண்றப்போ நீங்க பேசுனிங்க அவ் லா ஒரு நியாய இருக்கு இவ போர் அடிச்சா ஃபோன் பண் ஏதாவது பேசிட்டு இருப்பான் வீட்டை பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அன்னைக்கு அப்படிதாங்க என்ன ஆச்சு நைட்டு வந்து ஒரு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணா
உம்
ஃபோன் பேசிட்ருந்தன் நானு பேசிட்ருந்தன் ரண்டு பேரு எப்ப தூங்குணோ தெர்ல நாலு மணி நேரம் ஃபோன் மட்டும் அவ ஆ இருந்திருக்கு அதுக்கப்புற எ ஃபோன் செத்து போச்சு அதுக்கு அதனாலதா கட்டாயச்சி இல்லனா அதுவு கட்டாயிருக்காது
அடப்பாவி அவனா பேசிறா
ஆஹ் அவம்பேசி ண்ட்ருப்பா
எப்புட்றா இப்புல்லா ஏன்டா நீ பேசது கூடோ பேசாது கூடுமா தெரியாது அவிங்கு
இல்ல இல்ல அவனு தூங்கிட்டா நானும் தூங்கிட்டே இங்கிட்டு
என்னடா லவ்வர் மாரி ரெண்டு பேரும் ஃபோன் பேசிகிரிங்க
அதலா கெடையாது
ஏன் செரி விடு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டா இப்பல்லா இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் கடி த்னா ரொம்ப இது எனக் ஒரு ஃப்ரெண்டு் இருக்காடா சின்ன வயசுல இருந்து நாங்க டிப் ஒரே ஊரு ரெண்டு பேரு ஒரே இது எப்டி சொல்றது பிங்க் இது ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளந்தோ இன்னி வரைக்குமே அது கண்டினியூ ஆகுது அவ்ளோதா நல்ல ஃப்ரெண்ட் அவ எனக்கு எல்லாத்துலயும் அவ எனக்
சொன்னாங்க உங்ளுக்கு ஃப்ரெண்டு இருந்தா, பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தா போது இப்ப அதும் வந்து நானு அவனு ஃபஸ்டே மீட் லைஃபோட குலோஸ்ட் பாயிண்ருப்பாங்க எனக்கு ஆஹ் டுவெண்டி டுவெண்டி ஒன்ல தான் எங்க அம்மாப்பா எறந்து போனாங்க அப்ப ரெண்டு பேருமே ஜாயினா கொரனா ப்பயிரதுடாங்க
உங்க அப்பாமா ரெண்டு பேரும் இல்லையாடா
தா
என்னடா சொல்ற எப்புறா படிக்கிற
நா சித்தப்பா படிக்க வைக்கிறாரு எங்க அக்கா நா எது சொல்லவே ஆரம்பிக்கலக்கா கண்டிப்பா பண்றே நா சொல்லவே நா எது சொல்லவே ஆரம்பிக்கல டிரைலர் பாத்
இல்லடா இந்த உலகத்துல வந்து அப்பாம்மா இல்லாது வளறது வந்து ரொம்ப கஷ்ட ஸ்டோன்டா அது நா ஒரு தாயா வந்து நெனைக்கிறே எனக்கு ரெண்டும் கொழந்த இருக்குது இல்லையா அது அது வந்து நா நா இல்லன்னா எப்டி வளரும் நா இப்ப இன்னிக்கு ரீசனா இன்னிக்கு என்ன நடந்ததுன்னா நா லிஃப்ல மாட்டிக்கின்னொடா பத்து கால் மணி நேரத்துக்கு வந்து லிஃப்லயே மாட்டிங்னே கொழந்தையோட மாட்டிங்னே இன்னிக்கு நடந்த ரீசன் அதா இன்னைக்கு இன்னைக்கு நாலு மணிக்கு லர்தா மாட்டிக்ணு உள்ள
இப்போ சாய்ங்காலோ நாலு மணிக்கா ஆ ஓகே